ஹடி என்ன பண்ற
நான சும்மா தாண்டி இருக்கிறேன் இப்பந்தான் சாப்பட்டேன் ம் ம் பையனுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு நான் இப்பதான் சாப்படடேன் என்ன சாப்பாடா சாப்பாடு ரசம் எங்க மாமியார் ரசம் வச்சுட்டாங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன்
செரி செரி
அப்பறம் அவன் அப்பள வேணும்ன்னனு கேட்டா சரினு அப் அப்பளும் பொறிச்சு குடுத்துட்டு நானும் அப்டியே சாப்பட்டு விட்டேன்
ஏய் ரசஸத்துக்கு அப்புளம் வச்சு சாப்படுவான்ல
அவன் எல்லாத்துக்குமே அப்பளம் வச்சு சாப்பிடுவான் அவன் வந்து ஒரு அப்பளம் வெறியன்
ஆமா இங்க வந்தப்போ அப்பளோ கேட்டாந்தானே
ஆமா அப்பள வெறியர் அவர் வந்து ரசம் தயிர் எதுக்குனா வேணாலும் அப்பளம் கேட்பான் அப்பளம் பொரிச்சு கொடுத்தா போதும்
முதலே வந்து என் கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் என் பையன் அப்பள அந்தா சாப்பட அப்பள சாப்புடுவாண்டி சொல்லிருந்தன்னா நான் அப்பளம் வாங்கி ட்டு வந்து செஞ்சு வச்சிருப்பேன்
அது எல்லா பக்கமும் டிமாண்ட் பண்ண முடியாதுல நம்ம ஆ சொல்லிர்லா சேர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப் அப்பளமா பொறிச்சு வை சாப்பிடுவான் ம்
ரசத்த தவர அவன் அன்னைக்கே ஒண்ணு சாப்பட்டள நான இன்னைக்கு சமைக்கல அம்மா தான் ச்சாங்க கொள்ளு பருப்பு வச்சி ரசம் வச்சி
உம் உம்
சாப்பாடும் வச்சு வச்சாங்க நான் போய் சாப்பிட்டு வந்தேன் போய்ட்டு
உம் சரி ஓகே ஓகே சவுண்டா பேசினி
கேக்களையோ
கேக்குது ஆனா பின்னாடி ஏதோ சவுண்ட் மாதிரி இருக்குது
ப்படியா
செரி ஓகே ஓகே எங்க வெயில் காலத்துல சோறே இறங்கவே மாட்டேக்குதே ஒரே தயிர் சாதம் தயிர் இருந்தாவே எங்க வெயில் காலத்துல சோறே எறங்கவே மாட்டிக்குதே போதும்ன்னு உடக்காந்துருக்கு சில டைம்ல சாப்பாடே வேண்டான்னு தோணுது
அதலாம் வந்து மத்தியானத்துக்கு தயிர் சாதத்தை தவிர வேற எடுத்துக்கிறது இள்ளாடி ஃபுல்லா தயிர் சாப்பாட்டுலயேதான் போகுது ஆஹ் எங்க அம்மா எங்கள் மாடு இருக்குள்ள பிரச்சன இல்லை தயிர் பஞ்சமே இல்லை
ஆனா எனக்கு என்னன்னா ச் நானு இந்த கடை தயிர் வாங்கி வாங்கி சாப்பிட்ட அந்த டேஸ்ட்ட் வாயில ஒட்டிக்கிச்சு இப்போ அந்த ஆஹ் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ஒட்டுனதுனால இப்போ இந்த மாட்டுல இருந்து எடுக்கிற தயிரு இருக்கு பாரு அந்த அந்த தயிர் வந்து எனக்கு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது
கடையில என்ன பண்ணுவாங்கன்னா அதுல பச்சைப்பாலம் அரைச் சே ஹ வெண்ணய எடுக்க வாங்க
ஆஹ்
எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நல்லா திக்கா காய்ச்சி பெர ஊத்தி தயிர் வந்து பாத்தீனா கெட்டியா இருக்கும் அது ஒரு டேஸ்ட் லைப்போ மா இது நம்மளது எப்டி இருக்க தெரியுமா தயிர் வந்து ரொம்ப கெட்டி பட்டி எல்லாம் இருக்காது
ஆஹல்ல ரொம்ப தத் இதான் இருக்குது
எங்களது கெட்டியாக இருக்கும் அப்புடி ஆட்ன கேக் மரி ஜல்லி மரி ஆடுவோம் ஊற்றி சாப்பிடறக்க இந்த கட தயிறு மாதிரி இருக்காது தேச்சிது கொஞ்சம் அந்த பட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நாங்க பட்டர் எல்லாம் எடுக்க எல னல்ல
சரி சரி எனக்கு அந்த அது நல்லா தான் இருக்கும் நாங்க இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு ஊருக்கெல்லாம் வந்தா இந்த தயிர் சாப்பிட சொன்னா என் பையன் சாப்பிடவே மாட்டேன் என்னமா தயிர் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான்னாக்கும்
உம்ம்ம்
அந்த தயிர் நம்மது வீட்டுல இது பண்றது டக்குன்னு புளிச்சிருந்தான
ஆஹ் இல்ல நம்ம பெரையத்துருக்க பொறுத்துதான் புளிக்குது பிளிக்காதது இப்ப வெயில் காலெல்லாம் எடுத்துக்கிட்டே சுவன் ஒரு ட்ராப் விட்டினாவே போது ஒரு ட்ருக்கு
ஆஹ்
அது அடுத்த நாள் காலையில வந்து அ லைட்டாக புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷு க்கேடா கிடைக்கும் மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் புளிக்காது
எங்க மாமியார் எப்படித்தான் பண்ணி வைக்கிறாங்களோ தெரியில புளிப்புனா புளிப்பு வாயிலே வைக்க முடியாது அந்த தயிர
அது அப்ப எக்சா போட்டுருவாங்களா இருக்கும் அதே மாதிரி பால் வந்து வந்து வாம் வாம் இதுல இருக்கணும்
சூடா இருக்க கூடாதுல லைட்
ஆமா லைட்டா வாம்மா இருக்கணும் அது வந்து இந்த காலத்துல குளிர்களத்தல அப்படி இருக்கும் இப்ப அப்படி இருந்துது அது ஆல்ரெடி அப்படி வெளியவே சூடுத்தானே
ஆஹ்
என்னண்டிய
சரி ஓகே ஓகே ஆனா என் நா இது வரைக்கும் வேற ஒரே ஒரு டைம் வேனா ஊத்தி பாத்துருக்கேன் அதுல ஆகவே இல்ல அதனால அப்படியே விட்டாச்சு கடையில இருந்தே தயிர வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்குவேன் நானு
நான் எப்பவுமே அடிக்கடி தயிரு த வைக்கிறங்காட்டி என் பையன் புல்ல எல்லாமே தயிர் தான் சாப்பிடுங்க
உம்
இ தயிரு தயிரு தயிரு தயிரு தயிரு ன்டே
ஈ இவனு அப்படிதம்மா ரச சாப்பாடு இருக்காமா அம்மா தயிர் சாப்பாடு இருக்குதாமா அப்படின்னு மட்டும் கேட்டுக்குவான் அது இருந்தாவே போதும் சாருக்கு
ம் எங்களுக்கு தயிர்லதான் உயிரே வாழும்
ஆ
வெறும் தயிரு தையிரு தையிரு தையிரு வேறு எதுவும் கெடையாது
வேற என்ன பண்றது அதுதான் வெயில் காலத்துக்கு நல்லா இருக்குது இவுங்க கம்மங்கூலும் குடிக்க மாட்டாங்க ஐஸ் வேர் என் பையன்லாம் கம்மங்கூல் குடிக்கவே மாட்டான் ஆனால தயிர் சோறைய கரச்சி குடுத்துர்றது அதுவும் நம்ம ச்சி தாளிச்சி சாப்பாடு தயிர் சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டானாக்கும் தண்ணியா அவருக்கு வந்து கரச்சு குடுக்கணும் அப்படி இருந்தா தொர வந்து சாப்டுவாரு
ஆ இது இவங்க ரெண்டு பெரும் வந்து எப்டி எப்டின்னா
கம்மங்கூழூ ராகிகூழலாம் குடிச்சுக்குவாங்க தயிர்ன்னு ஊத்த கொடுத்துட்டா போதும் கரச்சு குடுத்தா குடிச்சு போங்க பிரச்சனையே இருக்காது இவங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்காது இல்ல சுமா சுடுசாப்பாட்ல தயிர எது குடுத்தாலும் காமானா சாப்பிட்டுக்குவாங்க
ம்
ஆனால் தயிறு சாப்பாட்டுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போகும்போது ரெகுலராக வந்து உள்ளே பால் மிக்ஸ் பண்ணி குடுத்துடுவேன் சாப்பாட்டு நல்லா கொலைய்ய வேக வச்சு தயிரு தயிர் ஒரு நாலு தட்டுக்குகண்டித்தாயபத்தி எத்தனனா ஒரு அரை லட்ச பால் ஊித்தி களக்கி குடுத்துட்டோம் து மதியியானங்களும் போது அந்த புளிப்பு தன்மை இல்லாம இருக்கும் கரெக்டா இருக்கும் அத அப்ப சாப்ட்டுகுங்க நான் வெறும் தயிர கொடுத்தனா அப்டியே திருப்பி கொண்டுவந்துருவேன்
ம் இவனுக்கு கொழம்பு சாப்பாடு ஆகாது என் பையனுக்கு கொழம்பு சாப்பாடு போட்டோம் அப்டின்னா வந்து வந்துட்டு சார் வந்து வச்சுட்டு அப்டியே வந்துருவாரு ஒன் பார்த் ரைஸு இல்ல தயிர் சாதோ ரச சாதோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி தோச தோசன்னா குட்டி குட்டி தோசையா ஊத்தி குடுத்துருவேன் குடுத்து ஏதாச்சும் கொழம்பு குடுத்தேன் அப்டின்னா சாப் வீட்டுக்குவார இல்ல அப்டின்னா அந்த சாப்பாடு அப்டியே ரிட்டன் திரும்பி வந்துரும்
இதுவும் அப்படித்தான் இப்ப வந்து தோசை எடுத்துக்கிட்டியன தோசை குட்டி குட்டியா பூரினா குட்டிக்கிட்டி சப்பாத்தி செஞ்சா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்யணும் இல்லன்னா சென்ன மசாலாதா செய்யணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது இட்லி மினிட் இப்படிதா செய்யனும் அப்படி நீ பெரிய கிஸ்ட்ஷ் செஞ்சின்னா கட் பண்ணி போட்டு குடுக்கணும்
நல்லது
இத்தன ரிஸ்டேக்க்ஷன் இருக்கு உங்களுக்கு
உம்உம் நானுமே இப்ப பூரி பெருசு பெருசா வந்துட்டு சுடாம அந்த இப்போ நம்ம தேரட்டி வச்சுட்டு அதுக்கப்பறம் அத ப்ளஸ் மாரி கட் பன்னனு வேச்சுக்கோய நாலு பூரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லா வந்துருதா அதே போட்டு குடுத்துறது உண்மையாமா குட்டி பூரி அப்டின்ட்டு சாப்ட்டுக்குறான்
இதுல தே தேக்கிறதே குட்டி குட்டியே தேச்சிக்கிறது
ம்
ரவுண்டே வந்து சின்ன சின்ன ரவுண்ட் வந்து சின்ன சின்ன ரவுண் இப்போ ஒரு பால் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு பூரி சின்ன சின்னதா சின்ன சின்ன புரிதா இந்த பானிபூரியோட கொஞ்சம் பெருசுன்னுவைய
உம்
நம்ம உள்ளகை அளவுக்கு நா டிஃபன்ல போட்டு கொடுத்ததா சாப்ப போறானூங்க
உம் நா பண்றது அதுதான் இறங்குது இப்ப அந்த குழம்பு சாப்பாடு வீட்டுல இருக்கும்போது சாப்பிட வச்சா அது நா ஊட்டினா மட்டும் அந்த சாப்பாடு உள்ள இறங்கும் அவர சாப்பட சொன்னோம்னா அதுவும் இறங்காது குழம்பு சாப்பாடு சாப்பணும்னா நான் நான் தா ஊட்டி விடனும் அவனுக்கு
என்புள்ள கம்ப்ளைன்ட் பண்ணுவா ம் அப்பா அம்மா நீங்க சுத்தபோது மா இப்போ இப்படி சமைக்கிறாங்க ஆனா எங்களுக்கு வாங்கலாம இருந்தால் எங்களுக்கு சமைக்கிறதே இல்ல அப்டிங்க பருப்புரசம் வச்சு சா அதாவது கொழம்பு வச்சு சாப்பாடு வேச்சு காய் வேச்சு பொரியல்கள் அது மாரி செய்றோல்ல அது அவர் வீட்டில் இருந்தாருனா அவர் நானும் சாப்டுவோம் ஓரளவுக்கு அது மிச்சமாக இருக்கும் நானே சரி வச சொல்ட்டாளேன்னு ஒரு நாள் நா செ செய்யறேன் முட்டை கொழம்பு வச்சு சாப்பாடல்ல செஞ்சுருக்க அது சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்குது எல்லாம் செஞ்சதுக்குப்புறம் என்னங்கிறாங்க
உம் உம் உம் அது அது அப்பிடித்தா அது அப்பிடித்தா நம்ம நம்ம வந்து இ இவங்கள பத் க்கு நம்மளுக்கு தெரியு இவங்க நெனைச்சிட்டாங்க அப்பாக்கு மட்டும் ஸ்பெஷலா பண்ணி தறாங்கே அப்டின்னு நீங்க தின்னாதான பண்ணி தரறதுக்கு நான் கே
எனக்கா டென்ஷன் பி பி எறிருச்சு பாத்தா எ எனக்கெலா அது சரியான டென்ஷன் ஆயிருச்சு தயிர் மட்டு போது எனக்கு அப்பற ஏன்ட்டி அப்படின்னு கேட்டால் எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் தயிர் போதும் எ அப்படி இருக்கும் கொஞ்சம் மெனக்கெட்டு சரி நம்ம பிள்ள நம்மதா செஞ்சு குடுக்கமாட்றோன்னு சொல்லித்தா அது சாப்படாம இருக்கோ அப்டி ரெண்டும் பேரும் தயிரோடயே சாப்பிடுது
அப்பதான் நம்மளுக்கு அப்படியே வருமாக்கும்
பருப்பு பருப்பு ரசம் தயிர் தயிர தவிர குழம்பு இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டான் காயும் சாப்பிட மாட்டா பிள்ளையாது காய் சாப்டு
உம்
பையன் சுத்தமாக எதுவுமே சாப்பிட்றதே இல்லை
உம்
இப்டியேதா போகுது
உம் என்ன பண்றது எப்படியா இருந்தாலு குடுத்துதா ஆகணு வேற வழி இல்ல ஒரு ஒரு நேரோ பட்னி போடலா சும்மா சும்மா பட்னி போட முடியுமா என்னத்தையாச்சு ஒண்ண வயித்த குடு விட்டு நேரப்ப வேண்டியதா
நான்லா சாப்பட்லன்னா அஹ் அ ஊட்டி விடுறது வந்து நல்லா இந்த சிமெண்ட்டு சிமெண்ட்டு செத்துல அப்புவாங்கள்ல அது மரியாதது போட்டு வைத்துல வேற வழி இல்ல இல்லன்னா இது து சாப்டாம இருக்கு
உம்
ஆ ஆக்காட்டு அப்படின்னு சொல்லி மெல்லவே முடியாது என் பிள்ளைய எல்லாம் மெல்றத பாரத்தீன்ன வச்சுக்க ஏக்சன் மட்டும்தான் ஆகும் அந்த வாயில் இருக்கிற சாப்பாடு குறைவே குறையாது
உஹம் இங்க வந்து டேஸ்ட்டா இருந்தா அதெல்லாம் வந்துட்டு உள்ள எறங்கிடும் டேஸ்ட் இல்லாம இருந்தாதான் அப்படியே முளிச்சுக்கிட்டு திணறிகிட்டு அப்படியே உக்காந்துருப்பான்னாக்கும் டேஸ்ட்டா செஞ்சுட்டுா அவன் வாட்டுக்கு வந்துட்டு சாப்புட்டுட்டே இருப்பான் மா இருக்குதா ம்மா இருக்குதா
எங்களுக்கு வந்து இந்த இந்த சப்பாத்தி பூரினா உள்ளறங்கிரும் இந்த சாப்பாடெல்லாம் உள்ளறங்காது
உம்உம்
சரி சரிதா ஆஹ் ஓகே பாய் உம் உம் உம்